ஓ கேக்குதா
ஆமாங்க சாரிங்க கட் பண்ணிட்ட கொஞ்சோ வர்
ஏ இல்ல இல்ல பரவால்ல பரவால்ல சொல்லுங்க உங்க கதைய சொல்லுங்க நல்லாருந்துது எனக்கு கேக்கறதுக்கு பாதிலே என்னடா வெச்சுட்டீங்களே அப்டின்னு நெனச்சிட்டுருந்த நானு
அப்டிங்களா எதோட நிறுத்துன
அதா அடுத்த நாள் ஜிகரதண்டா குடிச்சிக்கலா அப்டின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு வந்ட்டீங்க ரூமுக்குன்னீங்களே
விரதோ இருந்தா குடிச்சுக்குலான்னு சொல்லிட்டு அந்த ஆ எனா இப்ப மதுரையினாலே பேமஸ் நமக்கு அங்க ஜிகரதண்டா தான
ஆமா
வேல அடுத்த நாள் குடிச்சுக்கலா அப்டின்னு சொல்ட்டு ரூமுக்கு வந்துட்டோ திருப்பி வந்து மதுரைக்கி வந்து திருப்பி அங்கயே தான அடுத்த நாளு நம்ம சுத்தி பாக்கணு சோ திருப்பி காலையிலயே இவரு கொஞ்சோ ஒர்க்க முடிச்சுட்டு வந்துட்டாரு அதுக்கு முன்னாடி வந்து நைட்டே அந்த நைட் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் அங்க டூ ஓ கிளாக் வரைக்கு இருக்குன்னாங்க சோ ஸ்ட்ரீட்டுக்கு போகலாட்டு ஒரு நயன் ஓ கிளாக் கெளம்பி போனோ போயிட்டு அங்க பண்பரட்டா அதுதான ஃபேமஸ் அதால வந் து போயிட்டு பன் பரட்டாவு அந்த ஒரு கிரேவி எனக் கு அங்க இங்க இருக்குற மாரி எனக்கு அங்க பிடிக்கல பட் ப ண் பராட்டா இ தெரியலங்க அவ்வளவுக்கா வந்து அது டேஸ்ட் வந்து இங்க நம்ம வக்கிற மாரில்லா இல்ல
ம்
ஒருவேள நாங்க நெறைய கடை வந்து ஆ நல்லா தேடி போயிருக்கணு போல நாங்க கொஞ்சோ அர்ஜென்ட் னால நெறைய கூட்டமா இருந்துச்சா அந்த கடைல அதால ஓகே நல்லாதா இருக்குன்னு போயிட்டோ ஆ பண் பரோட்டா நல்லா இருந்துச்சு குருமா நல்லா இருந்துச்சு பட் அந்த கிரேவி வந்து ஆ சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல அதுக்கப்பறோ சேரி டிபன் முடிச்சுட்டு ஆ எனக்கு பிடிக்கல ஆ இவங்க சாப்ட்டாங்க பா பாப்பாக்கு வந்து நா இதே ஊட்ட முடியாதுல்ல ஏன்னா மி ரொம்ப வந்து லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு டைம் சோ பரோட்டா ஊட்ட முடியாதுன்றதால அவங்க அவனுக்கு மட்டு தோச ஊட்டி விட்டுட்டே சோ தோச ஊட்டி விட்டுட்டு அங்க இருந்து கெளம்பி வரும்போது சொன்னாங்க ஜிகர்தண்டா ட்ரை பண்ணிட்டு போயிடலான்ட்டு இல்லப்பா நாளைக்கு பண்ணிக்க லா ஆல்ரெடி வந்து லேட் நைட் வேற ஆயிடுச்சு அப்பறோ எங்கயுமே சுத்தி பாக்க முடியாம கோல்டு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது
ஆமா போற எடத்துல நம்ம எங்க உடம்பு சரி இல்லாம படுத்துருக்க முடியு
ஏன்னா நம்ம ஆக்டிவா இருந்தா தானங்க சுத்தி பாக்க முடியு ரோடவுன்ல இருந்து கெளம்பிட்டோங்க கெளம்பி ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந் து அந்த மீனாட்சிஅம்மன் கோயில் அப்பறோ அழகர் டெம்பிள்ன்னு ஒரு இது இருந்துச்சு ஆப்போசிட்ல அந்த கோயில் மன மீனட்சியம்மன் கோயிலுக்குள்ள போனாலே ஒன் ஆர் கிட்ட போயிருக்குங்க ஆ ஆமா பெரிய கோயில் அந்த கல்லு அந்த வந்து சிற்பங்கள் அதெல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப வியப்பாதா இருந்துச்சு
தத்ருவமா இருக்கு அப்டின்னு நா கூட கேள்விப்பட்ருக்கே
ஆமா ரொம்ப இயற்கையா அழகா இருந்துச்சு அதே வந் து ஒன் ஹவர் ஆயிடுச்சு எங்களுக்கு உள்ள போய் சுத்தி பாத்துட்டு வெளிய வர்றதுக்கே ஒன் ஹவர் முடிஞ்சிருச்சு அதுக்கப்பறோ அழகர் டெம்பிள்னு அந்த கொளத்த சுத் ஒரு நடுவுல குளோ இருந்துச்சு சோ கொலத் துக்கு சுத்தி தா அந்த டெம்பிள் இருந்துச்சு அங்க போய் அங்க வந்து கொஞ்சோ சீக்கிரமாவே வெளிய வந்துட்டோ கெளம்பிட்டோ அங்க இருந்து
ம்
அதுக்கப்பறம் வைகைதா போக மு டியல எங்களால ஏன்னா அப்ப வைகைல தண்ணி இல்லன்னு சொன்னாங்க
ஆமா
போனாலு ஏனா அது தண்ணி இருக்கும் போது தானே நமக்கு போய் கொஞ்சொ ஜாலியா எஞ் ஞ்ஜாய் பண்ண முடியு சோ தண்ணி இல்லன்னு சொன்னதால
ப்ரோஜனமே இல்லியே
ஆமா வைகை மட்டு எங்களால சுத்தி பாக்க முடியல சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து போனா பாத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு அ இன்னோரு ஒரு அங்கருந்து கெளம்பிட்டோ ஆ அலகார் கெம்பிள்ல இருந்து கெளம்பிட்டு அப்பயு கேட்டாங்க எல்லா இரு ப்பா இன்னைக்கு ட்ரை பண்ட்டு போய்லாம்ம இல்ல இல்ல பா நாளைக்கு நம்ம இங்கதா இரு ப்போ ஏனா வந்து எனக்கு இப்ப மதுரையிலயே வந்து சொந்தக்காரங்க வீடு இருந்துச்சு மதுரைனா மதுரை இல்ல தேனில்ல சோ தேனியில வந்து ரிலேட்டிவ்ஸ் வீடு இருக்கு அங்க போயிட்டு வராம இருக்க முடியாது இல்லையா வரும்போது ஆமா அவங்க கண்டிப்பா கோச்சுப்பாங்க அதனால என்ன பண்ணிட்டோ அங்க வந்து போற வேல இருந்ததால அ ஆஃப்டர்நூன் வந்து நம்ம கெளம்பிர்லாம்ப்பா கெளம்பிட்டு அங்க போய்ட்டு அங்க ஒன்டே நம்ம ஸ்டே பண்ணிட்டு
ஆ
ஆ அங்க இருந்து நம்ம பிளான் பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு நாங்க தேனி கெளம்பிட்டோ ஆஃப்டர்நூன்லா சோ ப்ப ஏன்னா அவங்க ஒரே கால் பண்ணிட் டு வராம போயிடாதீங்க அப்டின்னு சொல்லிட்டே இருந்தாங்க செரி ஓகே அதெல்லா வராமலா போகமாட்டோனு சொல்லி தேனில இங்கிருந்து மது மதுரையிலிருந்து ஒரு ரெண்டவர் ஆகுதுங்க
பஸ் புக் பண்ணிட்டு போணுமா இல்ல எப்டி அங்க நார்
இல்லைல்ல பஸ்ஸு வந்து நார்மலாவே அ டென் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அங்க வருது
ஆ அப்டின்னா கொஞ்சொ போறதுக்கு நம்பளுக்கு கொஞ்சொ சௌரியமா இருக்கு
அ ஆமா ஆமா அங்க இருந்து அப்டியே பஸ்லே நாங்க போயிட்டோ ரெண்டவர் டிராவல் ஆனா போன தெரில ஃபுல்லா அந்த வயல் வி வயல் காடு
மொதல்லருந்து இதுவாகிட்டு போயிட்டீங்களா இல்ல எப்டி திங்க்ஸ் எல்லா உங்கள்து அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருந்தீங்கல்லயா அதெல்லா எடுத்துட்டே போய்ட்டு போய்ட்ட மாரியா இல்ல திரும்பி வந்திருவீங்ளா
சேக்கோட் பண்ணலங்க திருப்பி நாங்க இங்க வந்துதா நாங்க செக் அவுட் பண்ணுனோ அதால ரூம் வந்து செக் ஏன்னா திங்ஸ்சு நம்ம லக்கேஜ்லா இருக்குலையா அதையு தூக்கிட்டு போ முடியாது அதெல்லா என்ன பண்ணிட்டோ ரூம்லேயே நாங்க வச்சுட்டு போய்ட்டோ
அப்ப ரூம் ரெண்ட் அதிகமாய்ட்டுருக்குமே
ஆமாங்க ரெண்ட் அதிகந்தா ஆனா என்ன பண்றது வேல இங்கதானே இருக்கு இவங்களுக்கு மதுரையிலதா வேல இருக்கு அதனால சரி ஓகே ஒரு நாள் ரெண்ட் போனாலு பிரச்சன இல்ல ஏனா லக் லக்கேஜ தூக்கிட்டு பாப்பாவையு தூக்கிட்டு அவ்ளோ தூரோ போறதுன்றது கஷ்டோல்ல
ம்
அதால என்ன பண்ணிட்டோ திருப்பி வேற எடுத்துட்டு வர்ணு போயிட் ட்டு அங்க இருந்து கெளம்பி நம்ம ஊருக்கு வர்றதா இருந்தா ஓகே ஆனா அது அங்க போயிட்டு திருப்பி நாங்க வரணு ஆ மதுரைக்கு அதனால என்ன பண்ணிட்டோ வெச்சுட்டு போயிடோ அங்கப் போயிட்டு ஒரே கவனிப்புங்க எங்க சொந்தகாரங்க வீட்ல எங்க ஆமா ரொம்ப நாள் இல்லங்க நா வந்து ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது
அப்போ ரொம்ப வருஷோன் சொல்லுங்க
ஆமா எனக்கே பையே பொறந்து அவனு ஸ்கூல் போறா இப்போ
க்கே அஞ்சு வயசு ஆவ போதுன்னா அப்போ நீங்க எப்
அந்த ஸ்ட அதாது அவுங்க கல்யாணத்துக்கு போனது நா ஃபிஃப்து ஸ்டாண்டர்ட்ல இப்போ அதுக்கப்புறோ இப்போ போறோ ஆமா அதுவு இல்லாம நல்ல கவனிப்பாயிடுச்சு அங்க செரி ஓகே அங்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே வெளியே போறது ரொம்ப கஷ்டோ சுத்தி பாக்குறதுக்கு அதால ஓ ஏ நியர்பை பிளேஸ்க்கு போலா அப்டின் சொல்லிட்டு அங்க உள்ள பார்க்கு இதெல்லா சுத்தி பாத்தோ அன்னிக்கி சுத்தி பாத்துட்டு அந்த கேமிங் சென்டர் போனோ அதெல்லா சுத்தி பாத்துட்டு ஆ நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங்கே வந்து கிளம்பலா பசங்கலா ரொம்ப விருப்பப்பட்டாங்க கேரளாக்கு போலா அப்டின் சொல்லிட்டு ஐயையோ கேரளானா
யா இல்ல
ஆ அப்டிதாங்க சொன்னாங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவருன்னு சொன்னாங்க ஆனா நாங்க போறதுக்கே எப்டியு ஒரு ரெண்டு ஹவர் ஆச்சு அங்க தேனிலருந்து மா கேரளா போறதுக்கு ரெண்டவர் ஆயிடுச்சு
ம் ம்
சோ அங்கருந்து நாங்க வந்து செரி இர்லி மார்னிங் அந்த மிஸ்ட் எல்லா தெரியு சோ வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே அப்டின் பசங்கல்லா ரொம்ப ஆசப்பட்டாங்க சரி ஓகே போலா
ம்
அப்டின்ற ஒரு முடிவுல ஆ ம்
கிளம்பிட்டோ ஆமா கிளம்பிட்டோ பா சு சுத்தி பாக்குணு அப்டின் கிளம்பிட்டதுக்கு அப்றோ அப்றோ யோஸ்சி என்ன பிரயோஜனோ
ஆமா அதுக்கப்பறோ யோசிச்சி என்ன பண்ண இப்ப போய் சுத்தி பாத்துட்டு வந்துர்லா அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ளே வந்ததே இவ்ளோ வருஷத்துக்கு அப்றோ வந்திருக்கோ
ஆமா
எங்க அண்ணனோட பசங்க எல்லா மூணு பேர் இருக்காங்க
ம்
ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்கயே இன்னொரு பையே காலேஜ் சேர போறாங்க இன்னொருத்தர் ஸ்கூல் படிக்கிறா சோ மூணு பசங்களுமே இல்ல நம்ம கேரளாக்கு போகணு அப்படின்னு நின்னாங்க அதெல்லா சரி ஓகே அஞ்சு மணிக்கு எல்லா எழுந்து எல்லாரு கிளம்பி ஏர்லி மார்னிங் பஸ்லயே போயிடலாம் நாங்க
உம் அதாவது ரெண்டவறு தான
ஆமா ஆமா அதால அங்க இருந்து பஸ்லயே கிளம்பிட்டோம் இங்க கிளம்புனா ஒரு ஏழு மணிக் குல்லா போய் கேரளால இறங்கிடலா
உம் அங்க இங்க வெயில் இருக்கா இல்ல நா இருக்கு நார்மலா தா இருக்கா கேரளால
மதுரையில தாங்க ரொம்ப வெயில்
ம் அங்க கொஞ்சோ பரவாயில்ல தேனில எப்பவுமே வந்து கொஞ்சோ அ ஜில்லுன்னு தா இருக்கு கு அப்படின் நானும் கேள்விப்பட்டிருக்கே கேரளால எப்படி இருந்தது
கேரளால இன்னும் கூலிங் சூப்பரா இருந்துச்சு
உம் உம்
அதுவும் இல்லாம நமக்கு வந்து அங்க போய் போம் போதே டிராவலே செமையா இருந்துச்சுங்க
பஸ்ல கூட பாத்துட்டே நல்லா வேடிக்க பாத்துட்டு
ஆமா நாங்க போனது வந்து இடிக்கில தேக்கடினு ஒரு இதுக்கு போனோ ஆ தேக்கடியில வந்து என்ன இருக்குனா அந்த முல்லை பெரியார் அணைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆ ஆ அது அப்புறோ அதெல்லா தாண்டிட்டு தா நம்ம போகணு
உம்
அந்த தேக்கடிக்கு சோ அதெல்லா பாக்கலா அந்த முல்லை பெரியார் அணை எல்லா போய் விசிட் பண்ணலாம்ட்டுதா போனது அங்க வந்து போட்டிங் ஒண்ணு இருக்கா சோ அது வந்து ஒன் அண்ட் ஹாப் அவர் ஆகுமா அந்த போட்டிங்கு காட்டுறது சுத்தி பாத்துட்டு வர்றதுக்கு ஆனா உள்ள வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த அனிமல்ஸ் எல்லா காட்டுவாங்களாம்
ஓ செரி செரி
அந்த போட்டிங்லயே வந்து அங்க ஃபுல்லாவே காடு தான அது அந்த மலை பகுதி தான சோ ஃபுல்லா அனிமல்ஸ்ஸ வந்து அந்த போட் டிங்லயே அ விசிட் பண்ற மாரி சைட் சீயிங் அப்டி சோ அதுக்காக தா வந்து நாங்க போனோ அவ்ளோ ஏர்லி மார்னிங் பாத்தா போட்டிங்கே போக முடியல எங்களால ஏனா நாங்க போனது ஏழு மணிக்கு அங்க அறைவானது அதுக்கு முன்னாடியே எட்நூறு பேர் அந்த போட்டிங்ல இருந்தாங்கங்க
அப்பா அவ்வளோ காலையில வந்துர்றாங்க பாருங்க
ஆமா நாலு போட்ல ஒரு போட்டுக்கு எறநூறு பேரு சோ நாலு போட்ல எட்நூறு பேர் இருந்துருக்காங்க ஆ அங்க என க்கு கொஞ்சோ பயம் தா போட்டிங்ல்லா இப்ப பண்றதுக்கு பையன வச்சுட்டு ஏன்னா ரீசன்டா எங்களுக் ஆ அந்த போட்ல வந்து செக்யூரிட்டி சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்குமான் தெரியாது எல்லாமே இருந்தாலு நமக்கு கொஞ்சோ பசங்கள வச்சுட்டு போறதுக்கு பயமா இருக் ஆமா அதால வந்து ஓகே கேன்சல் ஆனதே நல்லது நா நெனச்சிட்டு அங்க முல்லை பெரியார் அணையெல்லா சுத்தி பாத் துட்டு அங்க வந்து நெறைய கொரங்குங்க அவ்ளோ கொரங்கு அங்க எல்லாமே வந்து அந்த ஆ செக்யூரிட்டிஸ்ல்லா வந்து ஆனா நெறையதா இருந்தாங்க அவங்க எல்லாமே தொரத்திட்ருந்தாங்க அந்த கொரங்கல்லா கொஞ்சோ ஏனா வந்து யாரையு இது பண்ணிடாம இருக்கணுல்ல
ஆமா பெரியவங்க கொழந்தைங்க இத்தன பேரு வந் ஆமா ஏதாது பண்ணிட்டா ண்ணா அங்க இருக்கறவங்க என்ன பண்ணுவாங்க அதுவு சுத்தி பாக்கதா அங்க வர வரவங்க நெறைய பேரு
ஆமா போட்டோ ஸ்பாட்டு சூப்பரா இருந்துச்சு அதுவு அந்த பெண்டுல நாங்க போனோ பாருங்க
ம்
கேரளா அந்த மலை ஏர்ற சிக்ஸ்டீன் பென்டோ என்னவோ சொன்னாங்க அந்த பெண்டுல போகும்போது உ ஒரு கொஞ்சோ சின்ன ஒரு வழிதா அந்த பெண்டுல பஸ் போயிட்ருந்தது அது கீழ பாக் க்கும் போது அந்த மல அது மேல வந்து மிஸ்ட்டு அவ்ளோ ஒரு அழகா இருந்துச்சுங்க பசுமையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப புடிச்சுருந்தது அந்த எடோ
ம் அந்த பசுமையான எடத்த எங்க பாக்க முடிது நம்மளால
நா வீடியோ எடுத்துட்டு வந்துருக்கே பாருங்க
அனுப்பி வைங்க கண்டிப்பா அடுத்த தடவ போணு அப்டின்ட்டு எங்ளுக்கு தோணணுல்ல
ஆ கண்டிப்பா நா அனுப்புறே
ம்
சரிங்க இன்னு நெறைய பேச வேண்டிய கத நெறைய இருக்கு ஆம்மா நம்ம வந்து திருப்பி கால் பண்ணலா ஆ